ஆ வணக்கம் என்ன பண்றீங்க
ஆ இனிமேல் தா மகன வந்து கூப்புட்றதுக்காக கெளம்பனும் தம்பி
நீங்க தான் போய் கூட்டு வரணுமா
ஆமாங்க மார்னிங்க வீட்ல அவுங்க டேடி கொண்டு போய் விட்ருவாங்க
ம்
ஈவினிங் அவரு ஒர்க்கு முடிச்சுட்டு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு மேல தா வருவாங்க
ஏன் பஸ் வராதா ஸ்கூல் பஸ்ஸு
ஆ ஸ்கூல் பஸ் வந்து போடலப்பா இது வந்து கொஞ்சோ காஸ்ட்லியான ஸ்கூல் டுவெல்த்துல ரிசல்ட்டு வேணும் அப்டிங்கறதுக்கா க ஆக்சுவலா இது நம்ம தாலுக்குல வந்து ஒரு டாப் டூ ஸ்கூல்ஸ்ல ஒரு ஸ்கூலுன்னு வைங்ள
எந்த ஊர் சைடுங்க அது
ஆ பொள்ளாச்சி
ஓஹோ இங்க ஆ
ஆ அதனால வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல சேத்துற ஐடியாவே இல்ல அம் டாப்ஸ் ஸ்குரரா வந்தனால டொனேஷன் இல்லாம ஃபீஸ் மட்டு கட்னா போதுன் சொல்லிட்டு சொன்னாங்க ஆ ஆக்சுவலா ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் தேட்டி தௌசண்
ஆ ஆனா என்னங்க கா கொஞ்சோ பரவாயில்லே இவ்ளோ எல் கே ஜி க் கே இவ்ளோ வாங்குறாங்களே
ஆ இங்க வந்து இது வந்து ஹையஸ்ட் தாங்க அதனால பஸ் வந்து நம்ம விட்ல அப்டின்னா தேர்டி தேளசண் கட்ட வேண்டியதில்ல நம்ம டூ வீலர்ல வருஷத்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் அதனால இல்ல டூ வீலர்ல பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிக்குவோ அப்றோ ஒன் லேக்ல வந்துட்டு தேர்ட்டி தௌசண்ட் வந்து ஆக்சுவலி டொனேஷன் ஆ தம்பி போர் நைன்டிக்கு மேல எடுத்தனால அந்த தேர்ட்டி தௌசண்ட் டொனேஷன் வந்து பே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மேனேஜ்மென்ட்க்கு
நாம எதுக்குங்க அவளோ டோனேசன் பண்ணணு அப்டி
இதுக்கான பீஸ் ரெசிப்ட் கிடையாதுங்க எல்லாமே இல்லீகல் தா அப்டியே உண்மயாவே ரொம்ப நேர்மையா இருக்கணு அப்டினு சொல்லி இருக்கற எனக்கு வந்து இது ஒரு பெரிய சோதன தா அதுவு ஆக்சுவலா ஒர் ரூபா கூட கொறைக்க மாட்டேன்ட்டாங்க மேனேஜ்மென்ட்ல போயி நா பேசி மெரிட் சீட் ஏ இருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லா போட்டிருந்தீங்களா அப்புற எப்படி உங்க டீச்சர்ஸ் வந்து மெரிட் சீட் இல்லேன்னு சொல்லலானு நியாயோ கேட்டு அட்மிஷன் போட்டுட்டு வந்தே
ம் ம் ம்
அதனால இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எ முப்பதாயிரோ கொராச்சாங்க டொனேஷன் வேண்டா அப்டினாங்க ஆ அப்டி இருந்து ஃபோர்டி தௌசண்ட் இப்ப பே பண்ணிரு திரும்ப இடைலயு கேப்பாங்க அதாவது எப்டியு ஒரு எழுவதாயிரோ வந்துரும் முடிச்சு வெளில வர்றதுக்குள்ள
அய்யயோ அந்த ஒரு எழுவதாயிரோ அதுக்கப்புறமா வந்துட்டு
ஆ ட்வெல் இல்ல டுவெல்த்துக்கு எழுவதாயிரோ வந்துருங்க இது லெவன்த்துக்கு மட்டு
ஓ போறதுக்குள்ளயே முடிச்சுற வேண்டிதா போறாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் தா பண்றோ பசங்கள
அதுக்கப்றோ அ காலேஜு வரும்போது எப்டியு ரெண்டு லட்சோ மூணு லட்சோ பெர் இயர் அதெல்லா எப்டி வைப்போன்னு எதுவுமே யோசிக்கிற நெலமைல இல்ல
நீங்க பேசாம அவன நார்மல் ஸ்கூல்ல போட்டீங்கன்னா கூட அவன் படிச்சிருப்பான் அப்டியாவே
இல்லப்பா இதுக்கு மெட்ரிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தாப்பா இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல வந்து லெவன்த் டுவெல்த் பாய்ஸ் கெடையாது
ஆ ஹ ஹா
அதனால வந்துட்டு இந்த ஸ்கூல்ல ஆக்சுவலா ஸ்கூல்ல எங்க ஐட்லிஸ் லயே இல்லைங்க டீச்சர்ஸ் எல் லா இந்த மார்க்கு வந்தனால ஒன்ஸ் நீங்க போய் கேட்டு பாருங்க அப்டின்னு சொன்னனால ஒரு கட் டாயத்தின் பேர்ல இந்த ஸ்கூல்ல போட்டோம் ஆனா ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சிக் ஸ் ஹண்ட்ரெடுக்கே எப்பிடியு ஃபைவ் நைன்ட்டி அபோவ் ஸ்கோர் பண்ண வெச்சிருவாங்க ரிசல்ட்டு குடு த்துருவாங்க ஆனா அவங்க கேக்கற பணத்த நம்ம குடுக்கணு லஞ்சோ குடுக்கணு இதுல என்னன்னா நல்லா படிச்சு லஞ்சோ குடுக்கறத் தா இருக்கறதுலயே கொடும
கடவுளே தப்புங்க இதுலா
அ ரொம்ப தப்புங்க எல்லா யு இன்னுமே சொல்லப் போனா வீடியோலா எடுத்து அ அ அனுப்ச்சிருக்காங்க மேனேஜ்மென்ட் மேல வரைக்குமே கம்ப்ளைண்ட்ஸில் வந்து போயிருக்கு ஆனாலு மாற மாட்டேங்கிறாங்க
என்னமோ போங்க நீங்க அந்த நீங்க சொன்னீங்கல்ல உங் க உங்க கூட ஒர்க் அ வேல செய்றவங்கல்லா சொன்னாங்க இந்த மாரி தம்பி இவ்ளோ மார்க் எடுத்திருக்காரு போய் அந்த அ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி விடுங்க அப்டின்னு அவுங்ளோட வேகோ உங்களுக்கு சோகோ அந்த மாரி ஆயிருச்
நிச்சயமா இது ஏங்கூட ஒர்க் பண்ணவங்க இல்லைங்க அவனோட ப்ரீவியஸ் இயர் டீச்சர்ஸு
ஓ
ப்ரீவியஸ் இயரு டீச்சர்ஸ் பண்ண வேல பட் என்னனா அவங்ளு வான்டடா இது பண்ணல இப்ப காலேஜ் எல்லா நமக்கு மெரிட் சீட்டு வரணு அப்டின்னா நம்ம வந்து இந்த மாரி சில டெடிகேஷன்ஸ் எல்லா பண்ண வேண்டியதா போயிருச்சு
ம் ம் ம் ம் புரியிது புரியிது
ம் நாங்கல்லா படிக்கிற ப்ப மொத்தமே ஒரு ரெண்டு மூணு லட்சத்துல அஞ்சு டிகிரி ஆறு டிஜிரி முடிச்சுட்டு வெளில வந்துட்டோ ஃபீஸ் எல்லா நமக்கெல்லா ஜஸ்ட்டு ஃபோர் தௌசண் ஃபை தௌசண் தா பர் இயருக்கே
ஆனா அப்ப அது அதிகோ இல்ல அப்ப இருந்த சம்பாதியத்துக்கு அது அதிகோ எப்பயுமே இந்த ஃபீஸுன்றது வந்து எல்லாமே அதிகமாதாங்க இருக்கு அது நானே இப்ப எம் பி ஏ முடிக்கிறதுக்குள்ள நானு ச சம்பாரிச்சு அது படிக்கிறதுக்குள்ள உயிரே போய்ருச்சு எவ்ளோ காசாகு தெரியுமா எம் பி ஏ க்கு ஆனா ஆ ஆமா மேனேஜர்
பரவால்லயே ரொம்ப நல்ல பையனா இருப்பீங்க போல
அப்பிடி என்னங்க பண்றது எனக்கு ஒரு அப்ப நா சொன்னல்ல இந்த காலேஜ்லர்ந்து வெளிய வந்துட்டே சொல்ட்டு அப்போ வந்து அவுங்களுக்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க சில பேர்லா ஏ அடுத்ததுக் போய்ட் நீங் படிக்கணுமில்ல திருப் யு அப்டி இப்டின்லா சொல்லுவாங்க ஆனா வந்துட்டு காலேஜுல போய் என்ன நடந்ச்சுன்னு எங்களுக்கு தா தெரியு அங்க காலேஜுல போனா வந்து திருப்பி மொத வர்ஷத்துலர்ந்து படிக் சொன்னா மொத வர்ஷத்துலர்ந் து நம்ம எப்டி படிக்கிறது எவ்வளோ ஃபீஸ்ங்க மூணு லட்ச ருபாங்க ஒவ்வொரு தடவ் திருப்பி நா மூணு லட்ச ருபா மூணு லட்ச ருபா நீங்க கேட்டீங்க ஆறு லட்ச ருபா எக்ஸ்ட்ரா நானு
திரும்ப ஃபஸ்ட் இயர்லருந்து படிக்கணுன் சொல்றாங்ளா
டிஸ்கன்ட்டினியூவே நா பண்ல அவுங்க சொன்னாங்க நீங்க வந் து ஒரு ஆறு மாசமோ ஏழு மாசமோ நீங்க காலேஜ் வரல உங்ளுக் ஒடம்பு செரியாதனால அதனால நீங்க கன்ட்டினியூ பண்ண முடியாது நீங்க திருப்பியு ஃபஸ்ட்லர்ந்து படிங்க அப்டின்ட்டாங்க என்னடா இது பொரோட்டா கத மார்ருந்ச்சு
ஆ ஒடம் செர்லீனா செகண்ட் இயர் தா கண்டினியூ பண்ண முடியு எப்டி திரும்ப ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வர முடியு அதுவே ஆக்சுலி பாத்தீ ங்னா அத வந்து கேரி பார்வட் பண்ணி நம்ப அரியர் பேப்பர்ஸ் மாரி அடிஷ்னலா எ ழுதிக்லா டேரக்டா தேட் இயர் ஜாயின் பண்ணி செகண்ட் இயர வந்து கேரி ஃபார்வட் தா பண்ண சொல்லி கேள்விப் பட்டுரு
நானு செகண்ட்டு நானு செகண்ட் இயர் ஃபோர்த் செமஸ்டர்ல நா காலேஜ் போய்ட்ருக்கே நானு அதே கடுத்து அப்டி நேரா ரோபோட் மாரி போய்ட்டு ரோபோட் மாி வந்துட்ருக் தலையசிக்காம ஆ மூணு மாசோ போய்ட்ருந்தே மூணு மாச கழிச்சி இந்த மாரி சொல்றாங்கங்க இல்ல இல்ல உங்களுக்கு ஹால் டிக்கட் வர்ல்லங்க எனக்கு எல்லாத்துக்கு வந்துருச்சி எனக் தாங்க ஹால் டிக்கட் வரல ஆனா சொன்னேங்க அ எங்ளோட டிபாட்மென்ட்ல சொல்றாங்க ஏங்க என்னங்க ஏங்க ஒடம்பு செரில எப்டிங்க நா வர முடியு ஆக மு ஸ்பெயினே ஒடஞ்சி போச்சி குடுத்துட்ட எல்லாமே குடுத்துட்டனே ரு ரிப்போட்ல இருந்து ஸ்கேன் ரிப்போட்லந்து எல்லாமே குடுத்துட்ட ஆ ஆ
அப்ப ஒன்னு பண்ண முடியாது
ஐய்யோ எனக்கு அப்டியே செமயா எங்க அப்பா வந்துட்டு டி சி குடுங்க அப்டின்ட்டாங்க ஒடனே
ஆமா கண்டிப்பா அப்றோ திரும்ப நம்ம ஆறு லட்சோ எங்க போயி கட்றதுங்க
ஆ திருப்பி ஹாஸ்டல் பீஸு நா கட்னுமா
அம்மா அப்பா என்ன ஜாப்ல இருக்காங்க
அம்மா ஆ அப்பாதா வந்து எல் ஐ சில ஒர்க் பண்றாரு அதெல்லா அவ்ளோவோல்லா இல்ல வரு ஆ
ஓகே ஓகேங்க நிச்சயமா நிச்சயமா அப்ப இதுவே எவ்ளோ ஸ்ட்ரகுள் ஆயி இப்ப எங்கள மாரி ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டி மோதி தான
ம் அ நாந்தா சொன்னல்ல எனக்கு ஆக்சிடன்ட்ங்க அதுல காசு போச்சி அதுக்கப்றோ அம்மா அப்பாக்கு ஆக்சிடன்ட்டு அவுங்க கூட அ அடி பட் அ நா ஒரு டிஸ்கன்டினியூ பண்ணி வெளிய வர அவுங்களுக்கு திருப்பி ஆக்சிடன்ட்டு அப்பதா அவுங்களுக்கு ஆச்சிடன்ட் ஆனது
வண்டி ஆக்சிடென்ட் ஆயிர்ச்சுங்ளா இல்ல எல்லாத்துக்கு வேற வேற
இல்ல இல்ல நானு அப்பாவூ போ மோது வண்டி வந்துட்டு ஒரு மண்ரோட்ல வந்து ஸ்கே அப்டியே சறிக்கிட்டே போய்ட்டு அதுல இடிச்சதுல எனக்கு கழுத்துல வந்து பைன்ல அடிபன்னு ஸ்பைன் டிஸ்ல கட் ஆய்ர்ச்சி ஆ ஆ அதுக்கப்றமா தா அதுக்கப்றோ அப்பாவு அம்மாவு ஒரு தரவ போகு மோது முன்னாடி போற லாரில வந்து கார் போய் மேல மூடில போட்டு எனக்கு அப்ப ஏழ்ர சனிங்க எனக்கு ஏழ்ர சனிங்க ஃபோ ஆ ஒன்னு சொல்றதுக்கில்ல கடைசி ஒரு பத்து வருஷோ அப்டியே போய் மிதுனத்த போட்டு அடி மிதுனோ இப்பதா நல்லார்க்கு ராஜ
சந்தோஷங்க என்னோட மகனு மிதுனந்தா நா வண்டியே கைல குடுக்க மாட்டே நானு
ஆ ஆ அவனுக்கு இப்போ ஏழ்ற சனி முடிஞ்சிருச்சில்ல
ஏ பையனுக்கு இன்னு ஆரம்பிக்கவே இல்லிங்ளே
ஐ ஓ ஆமாால ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாரி மாறுல்ல ஆ லைக் எ நட்சத்திரொம் அவுங்களோட ஏஜுக்கு தகுந்த மாரி
த்து மாறுள்ளங்க இன்னு வரல என்ட்றி ஆகல தலைவர் அதனால ஏதோ சுத்திட்டு இருக்காரு ஆமாங்க நா ஆ ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
எல்லாமே ஃபேயிலியர் ஆவும் நம்ம சுத்தி இருக்கவங்கலா கவலப்படுவாங்க ஆனா நம்ளுக்கு வந்து கவல இருக்காது அது ஒன்னு நா பாத்த
அதுதா வந்து பிரெயின்ல உக்காந்துக்றாருல்ல அப்ப நமக்கு அது வந்து யோசிக்கவே விடாது உங்களுக்கு எஜுகேஷன் கட் ட்டாகுது அப்டின்னாலே அது வந்து ஏழ்ர சனில தான் நடக்கும் ஏனா எனக்கு அது நடந்தது நா ஆக்சுவலா காலேஜு டாப்பர் தான் எம் எஸ் சி படிக்குமோது நா காலேஜ் போமாட்டேன்ட்டே எங்க வீட் விட்லல்லா பயங்கர அதிர்ச்சி காலேஜ் டாப்பர் நா காலேஜ் வே நா சிம்மராசிங்க
ஆ
அத்தும சனி நடந்துட்டுருக்கு அப்டியே வெச்சு வெச்சு செய்றாரு ஒண்ணுமே கிட்டத்தட்ட ஆறு வருஷமா குத்துக்கிடுத்து சேம் எனக்குமே அதே ஸ்பைன் ப்ராப்ளம் தான் சிம்மராசிங்களா உங்களுக்கு இன்னொன் தெரிமா சிம்மராசி தான் மேக்சிமம் டாக்டர் பீல்டு போவாங்க போயிருவாங்க
ஓ போயிடுவாங்க ஆனாலும் உங்ளுக்கு வாயில வாயில தான் உளுக்கு
ஆமா இப்ப வந்து ஆறு வருஷம் கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி நடக்குதுங்க சும்மா வெளுத்து வாங்குறாரு ஒண்ணுமே நம்ம அமைதியா இருந்தாலுமே கம்மான் கம்மாண்னு வந்து தொரத்தி தொரத்தி அடிப்பாங்க எதுக்கு அடிக்குறாங்க ஏன்னா அவுங்களுக்கும் தெரில எங்களுக்கும் தெர்ல
போட்டில்லி கில்லி படத்துல வந்து வாடா
ஆமாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே ஃபஸ்ட் ரெண்டு பாதத் துல இருக்காங்கன்னா அவுங்க நல்லா போல்டா இருப்பாங்க அவுங்கள அவுங்கனால மத்தவங்க கஷ்டப்படுவாங்க நம்ம அந்த கேட்டகிரிலயும் வரல மூணாம் பாதம் நாலாம் பாதம் அப்டி பாத்தீங்ன்னா இருக்கறவங்க எல்லாம் இவுங்கள வெச்சு செய்வாங்க நம்மதான் கஷ்டப்பட்னோ ஆமாங்க அமைதியான ஆ தேர்டு மூணாம் பாதம்ங்க நான் சிம்மராசின் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இவ்வளோ அடி வாங்குற எல்லாத்தகிட்டயும் நீ எப்டி சிம்மராசில தப்பி பொறந்துட்டியாம்பாங்க ஆமாங்க எங்க எல்லாருமே சொல்லுவாங்க நான் சிம்மராசின் வெளியில சொல்லவே மாட்டேன் நம்பவும் மாட்டாங்க என்ன பண்றது அதுவும் பாதம் மாத் த்தி பொறந்துட்டனா ட்ரிக்
தெரியாம அந்த டேட் வந்துடுச்சுங்க
அதுதாங்க ஆக்சுவலா வந்துட்டு அப்டியே ஒரு ஆறு வருஷம் சுத் த்தி என்ன நடக்குது எதுக்கு நடக்குது எதுவுமே தெரியாது வராவன் போறாவயெல்லாம் அடிச்சுட்டு போவான் அவனே கடந்து நாலு அஞ்சு வருஷ நாங்களு கடந்துட்டோ அதுதா ஒரு ரீல்ஸ்ல வந்து போட்ருந்தாங்க சிவா ஜி படத்துல வந்துட்டு ரஜினி வந்து மொத்தத்தையு எழந்துட்டு அவுங்களுடைய பேரன்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெர்ஸ் ல இருக்குற கடைசி அமௌண்ட் எடுத்து குடுத்துட்டு பர்ஸ் வீசிட்டு போவாங்க இல்லங்க அப்ப அதுதா வந்து இப்ப சிம்ம ராசியோட நிலைமையாமா இது வந்து முடிவல்ல ஆரம்பம் அப்டினு போட்
அமெரிக்காக்கே போயிடுங்க சிவாஜி
ஆமாங்க இப்ப நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஏழுல வந்துட்டுதா சிம்ம ராசி வந்து பழையப்ப